கேக்குது உமா
ஆ கேக்குதுங்க
ம் என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க ம்
சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானாங்க நா மத்தியானோ அவரக்கா சாதோ சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து மத்யானோ சாம்பார் சாதம் ஆ முட்ட சாப்ட்டேங்க
சேரிங்க
ம்
இந்த நாள் எப்டிங்க போச்சு
இந்த நாள் நன்றாக போயிவிட்டது உங்களுக்கு
ஏ அப்டி சொல்றீங்க
ஏதோ நல்லாதா போச்சு
ஓகேங்க
உங்களுக்கு எப்டி போச்சு
ஆ நல்லாதாங்க போச்சு
ம் இன்னக்கி வெயிலு செம்மையா இருந்தது
ஆமா வர வர இந்த சென்னையில ரொம்ப வெயில் அதிகமா இருக்குல்ல
ஆமா ரொம்பவே அதிகமா இருக்கு வெயில்
ம் நேரம் போறதே தெரியல
ம் அப்டியே வேர்த்து விறுவிறுத்தாயிடு அப்டியே வெறுப்பா ஆயிடுது
ஆமா
கிளைமேட் எப்பதா சேஞ்ச ஆகுமா தெரில
இன்னு அதுக்கெல்லா நெறைய மாசோ இருக்கே
ஆமா இது மே மன்த்
ஆமா இன்னு இருக்கே
இந்த மாசத்துல நெறையோ இந்த மாங்கா சீசன்
ம்
ஆ வேற ஏதோ சொல்லுவாங்களே ஆ நுங்கா ஆ
தர்பூசணி நுங்கு இதெல்லா ரொம்ப கெடைக்கு
நீங்க சாப்ட்டீங்களா எல்லாத்தயுமே இந்த சீசனுக்கு ஏத்த மாரி
இல்ல நா எதுமே சாப்பல்லங்க நீங்க சாப்ட்டீங்களா
நீங்க பஸ்ட்டு சொல்லுங்க ஏ சாப்புட்லன்னு
நா எங்க வீட்ல வாங்கியே கொடுத்துலாங்க எதுவு
அப்புடியா
ஆமா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா மாம்பழம் மட்டு சாப்ட்டேங்க எ ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் வந்து மாங்கா எடுத்துட்டு வந்துந்னாங்க
ஓ அப்டிங்களா ங்க
ஆமா அவ்ங்க ஊருச்சு தஞ்சாவூரா அங்கிருந்து எடுத் துனு வந்திருந்தாங்க அவ்ங்க
ஓ அந்த மாங் அந்த மாங்காலா ரொம்ப இனிப்பா இருக்குல்ல
ஆனா ஊரு மாங்காக்கே ஒரு பேர் பொணது தெரியுமா நம்ப சி ட்டில என்னதா வந் ந்து மாங்கா மாம்பழோ என்னதா வந்தாலுமே செரி ஆனா இந்த ஊர்க்காரங் அந்த அங்கிருந்து வர மாங் க்கா மாம்பழோ ல்லா அப்புடி தித்திப்பா ஒரு மாரி புளிப்பு கலந்த மாரி
ஆமா ஆமா அதெல்லா ரொம்ப சுவையா இருக்கு
ம்
பரவாயில்ல நீங்க வந்து அத சாப் ட்டோரி ஒரு அனுபவத்த பெற்ருக்கீங்க
ஆமாங்க என்ன மாம்பழம் மட்டு தா சாப்ட முடிஞ்சுது அப்புறோ என்ன வாட்டார்‌ மேளான் ஜூஸ் எப்பமே எல்லா கடையிலு கெடைக்கு தர்பூசணி சாறு குடிச்சோ அக்கப்புறோ வந்து நுங்கு தா சாப்பில்ல ரொம்ப மிஸ் பண்றே நுங்க
நீங்கி மீதி எல்லாத்தையு சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே
சேரிங்க
இந்த டைம்ல கரும்பு ஜூஸ் கூட நெறையோ அப்டே போய்ட்டே இருக்கு
ஆமா கரும்பு சாறு ரொம்ப உடம்புக்கு நல்லது
ம் ம் நீங் குடிப்பீங்களா உங்களுக்கு புடிக்குமா
ஆ எனக்கு புடிக்குங்க ஆனா நா ரொம்ப நாள ஆச்சு குடிச்சு அதெல்லா
ம்
நீங்க தெனமு குடிப்பீங்களோ
அப்டிலா இல்ல எப்பயாச்சு ரொம்ப வெயில் இருந்து கரும்பு கட பாத்தோனா குடிப்பங்க
அப்டிங்களாங்க ஆனா அதெல்லாமே ஒரு காலத்துல தாங்க அனுபவிக்க முடியு
ஆமா அதெல்லா ஒரு ஒரு சீசன்ல இந்த சீசன்ல இது கெடைக்கு
ம் திடீர்னு ஒரு ஜோர்ன்னு மழ வந்ச்சு நா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அணலல்லா மாட் மாத்தி போடும்
ரெண் நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு மழ அப்டியே தூங்கற்துக்கு சுகமா இருந்தது
எப்டி இருந் ரெண்டு நாள் முன்னாடி மழ வந்ததா
ஆமா ஒரு மாரி இருட்டிட்டு தூறல் மட்டும் தா விட்டது
ம் ம் நா சொல்றது அப்டில்லங்க ஜோர் மழயா பெய்ந்ச்சா இன்னு நல்லாருக்
ம் ம் ம்
இந்த வெயில் காலனாலே இப்டிதா தோணுது மழ காலம் வந்தா வெயில் காலம் எப்போ வரோன் இருக்கு வெயில் காலம் வந்தா மழக் கலாம் எப்போ வருன்னு இருக்கு
ஆமாங்க
உங்களுக்கு எந்த காலம் ரொம்ப புடிக்கும் மழக்காலம் புடிக்குமா வெயில் காலம் புடிக்குமா
ஆ டூ இன் ஒன்
ரெண்டும் புடிக்குமோ
ஆம்மா அந்த வெயிலு அடிக்காம மழயும் பெய்யாம ஒரு மாரி மேக்க மூட்டமா
ம் ம்
அந்த காத்து மட்டு அடிக்கும் அந்த மாரி ஒரு ஆ கிளைமேட் இருக்குல்ல அதுதா நா ரொம்பவோ விரும்புவ
அப்டிங்ளாங்க
ம் நீங்க
நா வந்து எனக்கு மழ‌ வர்றது புடிக்கோங்க ஆனா மழ வந்துட்டு நின்ட்டு அப்பறமா ரோடெல்லா ஒரு மாரி ம் நாத்தடிக்குங்க குப்பையிலல்லா இதுக்கு குப்பையிலல்லா தண்ணி பட்டு ஒரு மாரி துப் புரியுதா நா சொல்றது என்னான்ட்டு ஆ அதெல்லா எனக் புடிக்காதுங்க ஆனா மழ வரும்போது ரொம்ப புடிக்கும்
ம் ம்
ஆனா நம்ப வந்து தமிழ்நாட்ல சென்னைல இருக்கோ அதனால வந்து நம்ப்ளால பனி காலதெல்லா அனுபவிக்க முடியாது அந்த பனி எல்லா நம்ப மேல வந்து விழுறது அதெல்லா
ஆம்மாம் பா ஆனா இதே நம்ப வந்து
வெளிநாட்டுகள்ல இருந்தாங்னா
ம்
பனிலல்லா நம்ம ரொம்ப நல்லா வெள்யாடிப்போ
அங்க போயி நம்ம ஒயினு எல்லாத்தையும் குடிச்சிருந்திருக்லாம்
ஆமாங்க ஆனா வந்து நம்ப இது எல்லாத்தையும் ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்போங்க
நீங்க சொல்றது மனசுக்கு நல்லா இனிமையாதா இருக்கு
ஆம்மா நம்பளோட வாழ்க்கைல நம்ம வந்து கண்டிப்பா மேலும் மேலும் உயர் போனோனு எனக்கு ஒரு நம்பிக்க இருக்குங்க
எனக்கு இருக்குங்க நம்பிக்க
ம் அத அத படி நம்ம செயல்படுத்தியு காமிக்கணுங்க
ம்
உங்களோட கனவு என்னதுங்க
என்னோட கணவு வந்து நல்ல மனுஷனா இருக்கணு
ஓ கனவுன்னு கேட்டங்க என்ன எப்டி இருப்பீங்கன்னு கேக்கல கனவு உங்களுக்கு ஒரு ஆ உங்களோட வாழ்க்கைல இத இத வந்து அனுபவி க்கணு இத கண்டிப்பா நடத்தி காமிக்கனுன்ட்டு ஒண்ணு இருக்குல
இருக்குந்தா
ஆ அதுதா என்னதுன்னு கேட்ட நானு
நெறைய இருக்கு நா ஆனா நடக் க்கலனா அது வந்து வெருப்பாய்டுல
கா அப்துல் கலாம் என்னங்க சொல்லிருக்காரு நெறைய கனவு காணணு
கனவு காண்ணுன்தா சொல்லிருக்காரு மத்தவங்கிட்ட சொல்லணும்னு சொன்னாரா
கனவு காணணு அத மத்தவங்ககிட்ட நம்ம பேச பேசதாங்க நெறைய நம்ளுக்கு நடக்கு
ஓ
ம் சொல்லுங்க நா உங்க கனவ கேக்கற
எனக்கு வார்கோட்ல போயிட்டு
பார்க்கோடுனா
ஆ நீதி மன்றோ இருக்குல
ஆமா
பார்கோட் பதிவு பண்ணி நீதிமன்றத்துல போயிட்டு வழக்காடணு
ஓ உங்க கனவே அதுதானா ஓ அந்த கனவு நினைவாக வாழ்த்துக்கள்ங்க
தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு என்ன அப்டி ஒரு கனவு இருக்கா
எனக்கு வந்து நெறைய கனவு இருக்குங்க நான் வந்து நெறைய படிக்கணுனு ஆசங்க எனக்கு நெறைய டிகிரி படிக் இன்னு நெறைய வந்து அடிஷ்னலா போஸ்ட் சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா
இன்னு நெறைய படிக்கணுனு ஆசைங்க என் பேருக்கு முன்னாடி டாக் டர்ன்ற ஒரு பட்டோ இருக்கணுனு ஆசங்க கை நெறைய சம்பாரிக்கணு அத நெறைய பேருக்கு கொடுத் தூதா வேணு எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரையு நல்லா நா பாக்கணு இதெல்லா எனக்கு ஒரு ஆச
ம்
ம் இந்த மாரி நெறைய இருக்கு
இப்டி ஆகணு அப்டிலா ஒரு ஆச இல்ல
என்னது அதுதா நான் ஒரு சீ ஏ ஆகணுனு எனக்கு ஒரு ஆச இருக்கு ஆனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது அதுக்கு நெறைய செலவாகு
ம்
ம் பை நா கா ஆனா எனக்கு ரொம்ப ச ந்தோஷமா தா இருக்கு
உங்களோட உழைப்புல என்னைக்காச்சு ஒரு நாள் ஆவீங்க
கண்டிப்பாங்க
ம்
சேரிங்க பாய்
பாய்